ரிங்க
கேக்குது
அ சொல்லுங்க சொல்லுங்க
ஹலோ கேக்குதா
ஆஹ் கேக்குதுங்க யெங்கங்க யென்ன பண்றீங்க
போயிருந்த ஆரி வர்க்குக்காக நா கிளாஸ் போயிருந்த டிசைனிங் ஸ்டிச் பண்ண கத்துக்கலானு சொல்லிட்டு
ஓ அப்டிங்களா என்னங்க சொல்லி தருவாங்க இப்ப ரொம்ப ஆரிவர்க்தா ரொம்ப ஃபேமசாருக்கு எல்லா பக்கமு
ஆமா அந்த ஸ்டிச்சிங் நம்ம கேர்ள்ஸ்க்வந்து டிசைனர்ல்லா நம்ம ஸ்டிச் பண்றோல்ல அதெல்லா வந்து எப்டி பண்ணணு டிசைன் ஸ்டாட்டிங் பிகினர்ஸ்லிந்து எண்டிங் வரைக்கு எவ்ளோ ஸ்டிச்பண்ணணும் சொல்லி குட்ப்பாங்க அ நம்ளுக்கு த்ரீ மன்த்ஸ் சிக்ஸ் மன்த்ஸ் டுவல் மன்த்ஸா ஸ்பிளிட் பண்ணுவாங்க வன் இயர் சொல்லி தருவாங்க அதுக்காக இன்னைக்கு நா கிளாஸ் போன ஒன் ஆர் ஒன் ஆர் டெய்லி கிளாஸிருக்கு சோ இன்னைக்கு போயிட்டு கத்து தந்ததுல ஒரு ஆர்வமா இர்கே நாலைலிந்து இப்டி பண்ணனு அப்டின்னு சொல்லிட்டு
ஓ அப்டிங்களா ஈஸியாருக்குமா யெப்டிங்க கஷ்டமாருக்குமா எனக்குமே அது போணுனு ஐடியா இருக்கு அதுக்காக தா கேட்டேன்
ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சொ கஷ்டமா தா இருக்கு கொஞ்சொ போடி பெயின்னிருக்கு அது கொஞ்சொ நம்ம மேனேஜ் பண்ணிட்டு வேல செய்னு ஆனா செய்ய நம்ம கத்துக்ணும்னா அதுலிருந்து நம்ம நல்லா சம்பாதிக்கலா பெண்கள் வந்து முன்னேற்றத்துக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்களுமே கேள்விப்பட் ருட்டிங்க டே
ஆமாமாங்க நா வந்து டெய்லரிங் கிளாஸ் போயிருக்கேன் ஆஹ் இந்த நா ச்சுவலி யென்னனா ஒரு கிளாஸ் போயிட்டிருந்த அதுக்கப்றோ எனக்கு காலேஜு தொடங்கிடவே என்னால முழுசா முடிக்க முடில ஆ நா போஹும்மோது பாத்தீங் னா அங்க ஓரடிக்கிறது சொல்லிக் குடுத்தாங்க பாக்கெட்டு அ ஸ்டிச் பண்ணது சொல்லி குடுத்தாங்க அதுக்கப்றம் ஃபஸ்ட்டு எடுத்தோனா அவுங்க என்ன பண்ணாங்கன்னா ஷேர்ட்டு தா ஆரம்பிச்சாங்க ஆஹ் ஷேர்ட்டு வந்து சொல்லி தந் ஜென்ஸுக்கு போடுற ஷேர்ட்டு வந்து சொல்லி தந்தாங்க அடுத்து வந்து பாத்தீங்ன்னா இந்த சுடிதார் வந்து கட் ட்டிங் வந்து சொல்லி தரும்மோது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு காலேஜ் தொடங்கிடவே என்னால அந்த கிளாஸ முழுமயா போஹ முடில. அ ஆனா வந்து என்னனா அது ப டெய்லியு வந்து நம்ம அத பிராக்டிஸ் பண்ணீட்டே இருக்கனு இல்ல மறந்துரு இந்த ஓர அடிக்கிறது அந்த மாரி விஷ் ஷியங்கள் பொடவைக்கு இல்ல நைட்டி இல்லா சும்மாத் கிழிஞ்சு போன அது தெக்கறது அதெல்லா ஞ்யாபோ இருக்கு ஆனா இந்த க அளவுகள் இந்த ஷேர்ட்டோட அளவுகள்லு அதல்லா நமக்கு சுத்தமாவே மறந்து போயிடு ஒரு ஷேர்ட் மட்டு தெச்சேன் எங்க அப்பாக்காஹ அவருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பரவால என் பொண்ணு வந்து ஷேர்ட் எனக்கு தெச்சு குடுத்துருக்காங்க அடி சொல்லிட்டுங்க
நானு கிளாஸ் போயிட்டுருக்கே ஒரு ஒன் வீக்தா ஆச்சி ஆரம்பிச்சு மோல்லதான் சொல்லி குடுத்துட்டுருக்காங்க பீட்ஸ்ல்லாம் நம்ப வைக்கிறோல்ல அதுக்கு தனியா ஒரு நீடில் குத்துருக்காங்க ஊசி குடுத்துருக்காங்க துணி நூல் வச்சு தெக்கறதுக்கு அதுக்கு தனியா ஊசி கு துருக்காங்க நல்லாருக்கு தெக்கறதுக்கு கொஞ்சம் லைட்டா கொஞ்ச ஒடம்புலா ஆனா வலிக்க தான் ஸ்டார்ட்டிங் நம்ம இப்பதானே போக ஆரம்பிச்சிருக்கோ அதனால அப்டியிருக்கு நல்லா சொல்லி தராங்க நெறய ப்ளவுஸ் டிசைன்ஸ்லா நா பாத்தே அவுங்க எங்க கூட இருக்கவங்கலா நெறய பேர் அததக்கு முந்தன நாள்லருந்தே வந்து ட்ருக்காங்க ரொம்ப நாளா பிளவுஸ்லா நல்லா ஆரி ஒர்க்லா பண்ணிருக்காங்க சிம்பிளாவும் பண்ணிருக்காங்க கிராண்ட் டாவும் பண்ணிருக்காங்க அதுக்கு அளவுலா எப்பிடி போடணுன் கத்துக்குடுத் தாங்க மார்க் பண்ணனு சொல்லிட்டு ஈஸியாயிருக்கு உங்களால முடிஞ்சா உங்களுக்கு டைம் இருந்தா நீங்களும் போய் கத்துக் கோங்க
சேரி சேரிங்க இப்ப என்னன்னா அஹ் தெக்கறதுமே ஆரி ஒர்க் பண்றதுமே தெ அஹ் எப்டி கேக்குறேன்னா தெக்க தெரிஞ்சவங்களுக்கு தா ஆரி ஒர்க் கத்துக்க முடியுமா
அப்படி இல்ல அளவு நீங்க அளவு மார்க் பண்ண தெரிஞ்சாலே நீங்க ஆரிவொர்க் போடலா ஏன்னா மின்னாடி வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்னா துணி வந்து கட் பண்ணாம அளவு எடுத்து நம்ம கையளவு பின்னாடி முதுகளவு கையளவு எடுத்து அதுக்கு டிசைன் ஃபர்ஸ்ட் போட்டுர்ணு போட்டுட்டு அதுக்கப்றந்தா வந் அளவுக்கு கேத்த மாரி கட் பண்ணுங்க கட் பண்ணிட்டு அது கடையில குடுத்து நம்ப தெச்சுக்கணு நம்மளுக்கு தெரிஞ்சா நம்மளே கூட தெச்சிக்லா அதனால நீங்க வந்து டிரஸ் கட் பண்ணி அதுக்கப்றந்தா அத கத்துக்கணுன்னுல நீங்க சாதாரணமாவே வந்து நீங்க ஆரி ஒர்க் கத்துக்கிட்டீங்க அப்படினாலே நீங்க வந்து உங்க ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அது பெரிய விஷயம் இல்ல
ஓ அப்படிங்களா எனக்கு வந்து இன்ஸ்கட்டும் நானு தைக்க கத்துக்கிட்டே ஆஹ் ஒரு ரெண்டு மூனு இ இன்ஸ்கட் வந்து தைக் ச்சிருக்கே அது எனக்கு ஞாபோ இருக்கு ஏன்னா நா தொடர்ச்சியா அது பிராக் டீஸ் பண்ணிட்டே இருக்கவே எனக்கு இன்னென்னாள் வரைக்கு ஞாபக இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷர்ட் வந்து மறந்துடுச்சு எனக்கு கொழந்தைக்கு சின்ன ஷர்ட் மாரி வந்து தச்சே நானு கொழந்தைங்க ஷர்ட் ஃபஸ்ட் சின்ன ஷ ர்ட் தா தக்க சொன்னாங்க அதுக்கப்புறமா தா நாங்க பெரிய ஷர்ட் போனோ இன்னொன்னு வந்து என்னன்னா எங்க வீட் லயு நாங்க ட்ரையே டைலர் மிஷின் வந்து வாங்கனு தையல் மிஷின் என்னன்னா நா நா கத்துருக்கது வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ல வந்து கிளாஸ் போய் கத்துக்கனே ஆனா வந்து இ வீட் டுல இருக்குது பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம போட்டு மே மிதிப் போல அந்த மாதிரி மாடலா அதனால எனக்கு வந்து அதுல பழகிட்டு இதுல கொஞ்சோ கத்துக்க சிரமமா இருந்தது அது வந்து நம்ம ச்சு போட்டாலே அமுதுனா வேகமா போயிடு அதோட நூல் போடுற புரோசீஜர் நூல வந்து நம்ம தைக்கிறதுக்காக ஒரு பாபின் சொல்லுவாங்களா அதுல சு த்துவாங்கள அதுமே எல்லாமே வேற மாரி இருக்கு இதுல வேற மாரி இருக்கு ஆனா ஆரம்பத்துல வந்து கொஞ்சோ சிரமம் வன்சு அதுக்கப்புற போக போக நானே வந்து எப்டி தெ க்கணும் எப்டி நூல் போடணும்னு சொல்லிட்டு நானுமே கத்துக்கிட்டே இதுவரைக்கு வந்து ஒரு பிளவுஸ் தேக்கணும்னு ஆச நா அந்த அளவு வந்து எனக்கு சொல்லி தரல ம்ம் இதுக்கப்புறம் பியூச்சர்ல வந்து ஆரிவொர்க் க்கும் கத்துக்கணு அஹ் அதுக்கப்புற வந்து பிளவுஸ் தைக்கவு கத்துக்கணு இன்னொன்னு வந்து சுடிதாருமே எனக்கு கத்துக்கணும்னு ரொம்ப ஆச இந்த மூணு விஷயம் கத்துக்கனாலே போதும் ஏதோ ஒரு அவசரத்துக்கு நம்மளே தச்சுக்கலா ஏன்னா இப்ப டெய்லர் கடையெல்லா நம்ம குடுத்தோம்னா அவங்க எல்லா ரொம்ப நேரம் ஆக் குதாங்க குடுக்கறதுக்கு நம்ம பத்து வாட்டி போய் கேட்டா தா தராங்களே ரேட் எல்லா அதி அதிகமா ஆயிடுச்சுங்க உங்களுக்கெல்லா அந்தப்பக்கம் எப்டி இருக்கு ரேட் எல்லா ப்ளவுகுகெல்லா அதிகமாக தா இருக்கு குமா
ஆமா ரொம்ப அதிகமா இருக்கு அதனாலதா நா என்ன பண்ணே அப்டின்னா நா ஃபர்ஸ்ட் டெய்லரிங்லாம் கத்துக்கிட்டே கத்துக்கிட்டதுனால கட் பண்ணிட்டே அப்படின்னா நானே என்னோட டிரெஸ்ல்லா ஸ்டிட்ச் பண்ணிடுவே வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சு என்னோட ட்ரெஸ்ஸ நா ஸ்டிட்ச் பண்ணுவே எதுக்கு தெரியுமா ஏ பெறந்த நாளுக் கரெக்டா கட் பண்ணி எனக்கான ட்ரஸ் ச நா அழகா தெச்சுருவே அதுல பீட்சுலா வெச்சு பின்னாடி நாட்ல் வெப்போம்ல அதுல ஜூம் காஸ் வெச்சு நானே தெச்சுருவே எல்லாமே அது ஒரு எத்தன தடவ தெப்பனு எனக்கே தெரில ஆனா வருஷத்துக்கு கத்துக்கறதாக ஏ பெறந்த நாளுக்கு ஸ்பெஷலா எனக்காக நா தைச்சுபே அது ரொம்ப பெரியதுவா இருக்க அத நீங்க கிளாஸ்க்கு போங்க ஒரு ஒரு மாசத்துல எனக்கு தெரிஞ்ச நீங்க கத்துக்கலா முடிஞ்ச வரைக்கு கிளாஸ் போங்க
ஆமாங்க பெண்களுக்கு வந்து ஏதோ ஒரு கைத்தொழில் வந்து இருந்தாதா வந்து அடுத்து நம்ம வந்து சர்வை பண்ண முடியு எதுவுமே தெரியாம ஏன்னா இப்ப நம்ம படிச்சாலுமே நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து கமிட்மெண்ட்னால வீட்ல இருக்கிற மாத வெளிய வேலைக்கு போற க்கு அந்த அளவு வாய்ப்பு கெடைக்க மாட்டிருக்கு கெடைச்சாலு வீட்ல எல்லாரையு பாத்துக்கணு அந்த மாரி ஒரு சூழ்நிலைல இருக்கவே நம்ம வீட்லயே எதோ தொழில் மாரி பண்ணோம்னா ஹ நம்மளுக்குமே ஏதோ ஒரு வருமானம் வந்து அஹ் இப்போ இந்த மாரி பேட்டன் பிளவுஸ்ங்ராங்க அது ரொம்ப பேமஸ்ஸா இருக்கு இப்போ நீங்க அதெல்லா தைப்பீங்களா
பேட்டர்ன் பிளவுஸ் எந்த மாரி பேட்டர்ன் சொல்றீங்க
இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லா வந்து ரொம்ப டிசைனு இது அது நாட்டு அந்த மாரில்லா வைப்பாங்க அப்புறம் ரெடிமேடா ஒரு லேஸ் மாரி வாங்கி தெ இருப்பாங்க இப்பெல்லா வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் மாரி தைக்குறாங்கள சிம்பிளா இருக்கு ஆனா பாக்க நல்லா இருக்கு பிளவுஸ்லய வந்து நம வந்து அழகா கட் பண்ணி டிசைன் பண்ணி தெப்பாங்க நம்ம எக்ஸ்டரா எது கடைல வாங்க பிளவுஸ் பிட்ட வெச்சே
ஆமா எக்ஸ்ட்ரா டிசைன் ஃபிட்டிங் வெச்சு தெப்பாங்க ஆஹ் அதெல்லா தெரியு சைட்லல்லா வந்து ரவுண்ட் ரவுண்டா வெச்சு பீட்ஸ் மாரி வைப்பாங்க பால் மாரி வெச்சு வைப்பாங்க அது தெக்க தெரியு அதே மாரி நம் நீங்க சொல்ற மாரி டவுஸ் வந்து கட் பண்ணி பின்னாடி டிசைன்லாம் வெப்பாங்கள பட்டர்ஃபிளை மாதிரி வெப்பாங்க அதே மாதிரி ஷேப்பா ஷே நல்லா கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டா வெப்பாங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் கெடையாது சின் சின்னதா நம்ப பாக்ஸ் ஷேப்ல கட் பண்ணிட்டு அது ஒரு டிசைன் மாதிரி பண்ணிட்டோம் ஈஸியா பண்ணிடலாம் நீங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பழக்கபடுத்திட்டோம் அப்படின்னா
நம்மளுக்கும் நறைய ஐடியாஸ் கெடைக்கும் எப்படி ஒரு பிளவுஸ் தைக்கும் போது இந்த மாதிரி தெக்கலாம் அந்த மாதிரி தெக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டா பஃப் வெச்சு தெப்பாங்க அது ரொம்ப பிடிக்கும்ங்க லைட் ட்ட கை மேல வந்து பஃப் சோ வரும்ல அது ரொம்ப புடிக்கு கும் ஹ ரொம்ப பெரிய பஃவ் வெச்சா பாவாடை சட்டை அந்த மாதிரிக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கா சேரீனா நல்லாருக்கும் ஆனா லைட்டா சின்ன பஃபா வெச்சா எல்லா சாரிக்குமே நல்லா இருக்கும் அந்த மாதிரி மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பிளாவும் இருக்கும் நீட்டாவும் இருக்கும்ங்க
அதே மாதிரி நானும் வீட்டுல மிஷன் வெச்சிருக்கேல்ல சுடிதார் தைப்பேன் புடவல வந்து ஓராடிப்பேன் அப்பாவோட வேஷ்டின்ல்லாம் இருக்கல்ல அதுவும் ஓராடிப்பேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா என்னால முடிஞ்ச வேலையே எங்க வீட்டுக்கு நான் உதவி செய்யற மாதிரி இருக்கும் இதுல இருந்து நம்ம வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்கு து நல்லா இருக்கும் சேர்த்து நம்ம கொஞ்சம் சேர்த்து வெச்சுக்கலாம் அமௌண்ட் நம்மளால முடிஞ்சது நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணின் ஓகே
ஆமா இன்னும் நம்ம வந்து இந்த கிராமங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் இருந்தோம்னா எல்லாம் கொஞ்சம் வந்து குடுப்பாங்க பிளவுஸ் தைக்கறதுக்குெல்லாம் அஹ் கிராமங்கள் மட்டும் இல்ல நகரங்கள்லயே வந்து எல்லாருக்குமே தேவை இருக்கு நம்ம நல்லா பண்ணி குடுத்தோனா வந்து வாங்குவாங்க டைம் இருக்கும் போது ஒரு ஒரு மாசம் ஒதுக்கி இல்ல ஒரு மூணு மாசம் ஒதுக்கி நாம போய் அத கத்துட்டு வரணும்ங்க
ஏன்னா இப்ப நறைய ஆஹ் ரொம்ப நன்றி
சொல்லுங்க சொல்லுங்க எதுவும் சொல்ல வந்தீங்க
ஆஹ் இப்ப நறைய இதனால துணி எல்லாம் நம்ம தக்குறது நம்ம கடைக்கு குடுக்கறதெல்லாம் ரொம்ப லேட் ஆகுது நறைய காசு ஆகுது அதை நம்ம சேர்த்து வெச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிர டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக கொஞ்சம் நேரத்த ஒதுக்கி நம்ம கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அப்ப நம்ம கொஞ்சம் நம்ம சேர்த்து வெச்சுக்கலாம் நம்மளும் முன்னேறதுக்கு அது கண்டிப்பா நல்லா உதவியா இருக்கு
ஆமா ஆமாங்க கரெக்டா சொன்னீங்க உம் செரிங்க நெறைய ஒ இந்த தையல் ரிலேட்டடா நறைய தகவல்கள் வந்து அஹ் பகிர்ந்துக்கனீங்க ரொம்ப நன்றிங்க எனக்கு நறைய விஷயம் தெரிஞ்சுச்சு எனக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு க்கு போய் கத்துக்கணும்ன்ட்டு
நீங்களும் நிறைய சொன்னீங்க இந்த மாதிரி டிசைன் அந்த மாதிரி டிசைன் எல்லாம் ரொம்ப நன்றி எனக்கும் நான் அத வெச்சு கத்துக்கறேன்
செரிங்க நன்றிங்க வெச்சர்றேன் உம்